அ கேக்குதாப்பா வணக்கம்ப்பா கேக்குதா
ஆ கேக்குது
ம் என்னா பண்றீங்க சாப்டீங்ளா
நா சும்மாதா இருக்கே நீங்க சாப்டீங்களா நா சாப்பில்ல இன்னு
டைம் ஆயிச்சே இன்னம் சாப்பல்லயா நா இப்பதாம்ப்பா சாப்டே
அப்டிங்ளா என்ன சாப்டீங்க
நா இன்னைக்கி கடப்பா கடையில வாங்கிட்டு வர சொன்னே பரோட்டா வாங்கிட் வர சொன்னே
அப்படிங்களா சேரி சேரி
நீங்க என்ன செஞ்சீங்க
நாங்க வந்து மீன் வறுவல் செஞ்சிருக்கோ அதோட சேத்து வந்து காரக்கொழம்பு
உம் நல் ஏ டைம் ஆவுமா டெய்லியுமே சாப்பற்றதுக்கு
டைம் ஆயிடுச்சுதா கொஞ்சோ வேல இருந்துச்சு ஆப்ல கால் பேசிட்டு அதுக்கப்றோ சாப்புட்லான்ட்டு
ஓக்கே ஓக்கே ஓ டைம் இதுக்காக கொஞ்சோ ஸ்பெண்ட் பண்றீங்ளா
ஆமா ஆமா
ஓக்கே ஓக்கேப்பா ஓக்கே அப்றோ என்ன என்ன எப்டி போயிட்ருக்கு
எனக்கு இல்ல ஒர்க்லா நா போல நா வீட்லதா இருக்கே நீங்க எப்டி
நா ஓர்க் போறேபா
அப்டிங்ளா சேரி சேரி
சரி அப்றோ பசங்கல்லா என்ன பண்றாங்க என்ன படிக்கிறாங்க
இல்ல இல்ல பசங்க இல்ல
பசங்க இல்லையா அப்ப ஜாலியா டி வி ல்லா பாத்துகிட்டு என்ஜாய் பண்லாமே
அப்டி டி வி பாத்துட்டு என்ஜாய் அப்பில்லா பண்ண முடியல சும்மா படிச்சிட்டு இருப்பே ஃபோன் பாப்பே கொன் நேரோ ஆமா ஆமா
இதுல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்னாகு
ஆமா
ம் கரெக்டா இருக்குல்ல என்னா படிக்கிறீங்க
க்கு பிரிப்பேர் பண்ணிட்ருக்கே
ஓக்கே ஓக்கே என்னது நீட்டுக்கா நீ் நீடு எக்ஸாம் க்கா நீட்டு இல்லன் சொன்னாங்ளே இன்னுமா கட் பண்ல ப்ப விஜய் சொ ஓக்கே ஓ ஓக்கே ஓக்கேப்பா பெஸ்ட் ஆஃப் லக்
நன்றி
நல்லா படிங்க
நன்றி
ஓகே எத்தன மணி வரையு படிப்பீங்க நைட்லா ஆவுமா
நைட்டு அவ்ளோலா இல்ல கொஞ்ச நேர படிச்சுட்டு அப்றமா வெச்சிருவ அப்பதா ரிலாக்ஸ்டா இருக்க முடியு நம்ம
நீ காலையில எழுந்து படிச்சா கொஞ்ச நல்லா படிக்லா
ஆமா ஆமா காலையில ஏஞ்ச்சி படி ப்ப அப்ப ஞாபகத்துல நல்லா இருக்கு நைட்டு ரொம்ப நேர படிக்க மாட்ட ஏன்னா நமக்கு மறந்துரும்ல நைட்ல தூக்கத்துல படி
ஆனா காலையில எழுந்து படிச்சீங்னா ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல ஒரு நாலு மணிக்கி எழுந்து படிச்சீங்ன்னா நல்லா இருக்கு நா படிக்கிற டைம்ல நாலு மணி மூனு மணிக்லா எழுந்துப்ப
ஆ அப்ப எஞ்ச்சி படிக்கும்போது நல்லா இருக்கு
நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன ஃப்ளவர் புடிக்கும்ப்பா
புரில
என்ன
எனக்கு ஒரு நிமிஷோ இருங்க ஒரு நிமிஷோ
ம் ஓகே ஓகே ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ